கீங்ளா
நல்லாருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே
நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கே நல்லாருக்கே
என்ன மேடம் என்ன பண்ணிட்ருக்கீங்க
என்ன பண்ணிட்ருப்போ ஈவ்னிங் வெள்ளிக்கெழம வெளக்கு போட்டுட்டு சாமிய கும்ட்டுட்டு வீட்ல உள்ள வேலய பாத்துட்ருக்குறோ
சேர் சேர் சேரி எப்டி போது
போய்ட்ருக்கு
போய்ட்ருக்கா
ம்
வேற ப்ளான்
நீங்க என்ன பண்றீங்க ஒர்க் பண்றீங்களா
இல்ல இல்ல நா இப்போ காலேஜு படிச்சட்டு இருக்கே ஃபைனல் இயர்
அப்டியா சேரி சேரி நா மேரீடு ரெண்டு பசங்க இருக்காங்க
சேர் சேர் சேரி அவுங்க என்ன படிக்காங்க
ஓ ஒரு பாப்பா வந்து ஃபர்ஸ்ட்டாண்டர்டு இன்னொரு பாப்பா வந்து தேர்டு
ஓ சேர் சேர் செரி இப்பதா காலேஜு முடிஞ்சு ஹாஸ்டலுக்கு வந்துருக்கே
அப்டியா சேரி சு
ஆமா ஆமா இவ்வளோ நேர எப்டியோ ஆகிரோ காலே
ம் ம் ம் ம் அதே நீ என பிள்ளைங்க இன்னைக்கு சனி ஞாயிறு லீவுனால ஹோம் ஒர்க் எது பண்ணல ஒக்காந்து டீவி பாத்துட்ருக்காங்க
ஓகே ஓகே ஓகே டியூஷன் எங்கயு போலையா
ட்யூஷன்லா அனுப்றதுல நானே உக்காந்து சொல்லி குடுத்துறுவே
ஓ சேரி சேரிக்கா அப்போ நீங்க எது வேல்ல பாத்திங்கனா
ம் ஆமா ஆமா அவோ வந்து பார் டைம் ஜப்பா பாத்துக்கிட்ருக்கே நெறைய ஒர்க் வீட்ல இருந்தே
ஓ சேரி சேரி சேரி சொன்னா நல்லா இருக்கு எனக்கு கை க்கு எதாவு கெடைக்கு
புரியல
இல்ல அந்த ஆன்லைன் ஒர்க் பார் டைம் ஜாப் எனக்கு சொன்னா நல்லா இருக்கு ஹஸ்டல்ல இருந்துட்டு கை கை செலவு காச்சு எதா ஒதவு
அப்டி இருந்திங்லா அ ப்ப ஆன்லைன்ல இந்த மாரிதா இந்த வாய்ஸ் ஒர்க இந்த மாரி வருதுன்னா வரப்ப அப்பப்ப குரூப்ல ஆட் ஆய்ரு அ அது எடுத்து அப்டியே பாத்துக்றது ம் இது எப்பயாது தா வரு வரப்ப பாத்துக்குறது
ஓ இந்த மாரி அப்ப நெறைய ஜாப் இருக்கா அப்போ
ஆமா முன்னாடி ஜோஸ் டாக்குனு ஒரு இதுல இருந்துச்சு
ஓ சே சே சேரி ஆ
அதுல கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணோ
ஆ
அதுவு இப்பாதா இப்டி சீசன் மாரி அப்பப்ப ஒர்க்கு வர்றப்ப வரு எல்லா நேரமு இருக்குனு சொல்ல முடியாது எடையில எடையில ஒர்க் வரு
ஓ சேர் சேர் சேரி அப்ப இதுவு இப்ப கொஞ்ச நாள் தா இருக்குமா
ம் ஆமா டாஸ்க்கு முடியுற வரைக்கு குடுப்பாங்க அது ஆ அது முடிஞ்சொட்னே இது பண்ணிருவாங்க
எப்டி தெருஞ்சுது உங்களுக்கு
புரியல
உ உங்களுக்கு இந்த இதுல இப்போ நம்ம ஆ பார்ட் டைமா வேல பாத்து எடுத்துக்கலா அப்டின்ட்டு இது எல்லா எப்டி தெரிஞ்துங்ற எனக்கு இது வந்து ஃப்ரெண்
குரூப்ல ஆல்ரெடி இ ஆமா குரூப்லருந்து ஃப்ரண்ட்ஸ் செர்க்குல்ல இப்டி போட்றதா ஆ நானே இப்ப ரெண்டு பேருக்கு ரெக்கமண்ட் பண்ணி நா மொதல்ல அந்த ஜோஸ் டாக் லா பண்ணே
அ
அது இந்த யூடிப்ல இல்ல இந்த வெப்சைட்ல பாத்துட்டுதா உள்ள போய் அப்ளே பண்ணிருந்தே அப்றோ அவுங்களாவே வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி டாஸ்க் குடுத்தாங்க டிரான்ஸ்கிரிப்ட் ஆ டிரான்ஸ்கிரிப்ட் இது இதெல்லா முன்னாடி பண்ணிருந்தே ஒரு ஆறு ஏழ் ருவா எனக்கு கெடச்சுச்சு இதுல
ஓ சேரி சேரி சேரி
வேலையு உங்களுக்கு இது கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கு பாருங்க பேசுறது தானே நமக்கு ரிலாக்ஸா பேசிட்டு பொய்ரலா
ஆமா இல்ல கேட்டே ஆ வந்த ஒன்னே செரி ஆ இதுல எதுவு கெடைச்சா கை செலவுக்கு இப்ப எனக்கு ஹாஸ்டல்க்கு வீட்ல கேக்க வேண்டா அதனால நா இ எதா எனக்கு இப்பதா தெரியு இந்த மாரில்லா இருக்குன்ட்டு இவ்ளோ நாளா எனக்கு தெரியாது இதெல்லா இவ்ளோ நாள் இது சும்மா நம்மளோட டேட்டா வச்சி எது
நெருக்கி நா ஒன் யா ஒன் இயர் இருக்கு நெருக்கி அப்ப வந்து நம்பர்ல்லா நாங்க இது பண்ணிக்க மாட்டோ ஷேர் பண்ணிக்க மாட்டோ நம்பரே வராது அந்த வாய்ஸ் கால்ல அது இன்னு கா இதா இருக்கு செக்யூரிட்டியா இருக்கு ஆப்பொனேண்ட்ல யார் பேசுறாங்கன்னு தெரியாது டாபிக் குடுத்துருவாங்க
ஆ ஆ ஆமா இவங்களு இப்ப ஏதோ டாபிக் சொல்லிருக்காங்க ஏதோ விவசாயோ இதெல்லா வச்சு பேசணு அப்டின்னுருக்காங்க
ஆ இது காமனா குடுத்த டாபிக்கு அதுல வந்து சப் டாபிக் மாரி ஒரு ஏழு டாபிக் குடுத்துருவாங்க வருசையா
ஓ சேரி சேரி
ம் இப்ப வந்து ம் ஆம்
ஆ பாப்பா பேசுறாளா
ஆமா பாப்பா வந்து ஹோம் ஒர்க் பண்ணனுமா இன்னக்கி ரொம்ப சுவாரஸ்யமா அழச்சாவ செய்ய வேணுமா
ஓ சேரி சேரி அதா வந்து அழகு வெளாடுதுங்களா சேரி சேரி சேரி அதா நாளைக்கி லீவு தான
ம் நாளைக்கு லீவ் தா இன்னக்கி என்னமோ அதிசயமா இருக்கு அங்கெல்லா மழ பேஞ்சிச்சா ஒங்களுக்கு இங்க மழ இங்க மழ நல்ல மழ நாங்க இருக்க ஏரியால இப்ப மழ மதியானமா ஒரு அஞ்சு மணிக் க்கு மேல தா பேஞ்சிச்சு நல்லா அடிச்சு ஊத்தி இப்ப கொஞ்சோ குளு குளுன்னு இருக்கு
ஓ நீங்க வந்து அப்ப சவுத் சைடா கன்னியாகுமரி அந்த பக்கமா
ம் அப்டி இல்ல அதா ஊர் சொல்ல கூடாதுங்கறாங்கல்ல அவங்கதா நாங்க முன்னாடி பேசும்போது அப் டிதா ஊரு எதுவுமே சொல்ல மாட்டோ
ஓ அந்த இதுலயா இல்ல இந்த இந்த ஆப்புக்கு அப்டிதானா
ஆமா
ஓ இந்த இதுலயு அந்த மாரிதானா
டெல்டா ஆ நாங்க இருக்கது டெல்டா மாவட்டம்
ஓ சேரி டெல்டாவா ஆ ஓ இந்த மாரி இ இப்பிடி சொல்லிக்கணுமா டெல்டா இப்டின்னு.
ம்.
ஓகே சேர் சேரி. இங்க மழல்லா இல்ல வெயில்தா அடிக்கு அடிச்சு ஊத்துது வேர்வ.
அ அது.
ஆமா ரொம்ப வெக்கயாவு இருக்கு ரூம்ல ஹாஸ்டல்ல.
ஹாஸ்டல்ல இருந்துட்டு நீங்க ஈவினிங் வேல இது பார்ட் டைம் ஜாப்பு அது மாரி போ முடியாதா வெளில?
ஆ இது ஏ என்னோட காலேஜ்ல இருந்து விட மாட்டாங்க ஹாஸ்டல்ல.
அ அ.
ஆமா ஆமா அப்டி போணும்னா கேட் பாஸு அது இதுன் நெறைய ரூல்ஸ் இருக்கு அந்த ரூல்ஸ் படி டெய்லி அப்போ பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி பேரண்ட்ஸ் ஒ த்து சொன்னாதா கேட் பாஸ் குடுப்பாங்க அப்பற்ந்தா எங்ளால வெளிய போவ முடியு.
ம்ம்.
ஆமா அதுவரைக்கு எங்ளால வெளிய எங்கியு போகவு முடியாது.
ம்.
மா நா எ நெனச்சேன் வெச்சிக்க ஏதாவ் ஒரு நல்ல சாப்பாட சாப்ன்னா கூட முடியா
ம் ம்.
அது நான்வெஜ்ஜும் கெடையாது ஹாஸ்டல்ல ஃபுல்லா வெஜ்ஜுதா நல்லாவு இருக்காது.
ம்.
ஆமாமா அதனால என்னத்த இருக்குன்ட்டு செரியா நாலு வருஷோ முடிஞ்சு ச்சு இதா ஃபைனல் இயராப்போ இன்னு ஒரு வருஷந்தான இருந்துர்லான்ட்டு இருந்துற வேண்டியதா. அம்மா.
த்தன செகண்ட்டு ஆவுது இப்ப பேசி.
எங்க?
இல்ல கால் பேசி எத்தன செகெண்ட்டு ஆவுதுன் கேக்ற.
ம் இங்க எவ்ளோ நேரோ ஆவுது அஞ்சு நிம்ஷோ ஆவுது.
ம் கரெக்ட்டா நம்ம அஞ்சு பத்து நிம்ஷந்தா பேசணுமா இல்ல கூடையு பேசலாமா?
கூடையு பேசலா கூடையு பேசலா அதுவே ஆட்டேமேட்டிக்கா கட்டாயிருது காலு. எப்பிடின்னா ஒரு பதினெட்டு செகண்ட்டு வரைக் கு பேசறது டைம் வருது அதுக்கப்புறோ கால் கட் டாயிருது நானு ஒருத்தவங்கள்ட்ட பேசுனனா அப்போ பாத்தே.
ஓ ஏனா கூட பேசுனா க அது மணி கூட வருமான் தெர்லல்ல.
ஆ இல்ல மணி வர்றதெல்லாந்தா அதுலியே ஆப்லியே வருதே.
ஆ அதா இதுவரை
ம் ம். அதுல அதுல வந்து ட்டு வரு டைமிங் ஒரு ஒரு காலுக்கு அம்பத்தொம்போது ஆ அம்பத்தொம்போருவா வரைக்கி குடுக்குறாங்க.
ஓ அம்பத்தி ஒம்பது ருவானாலு இப்ப நம்போ பத்து நிம்ஷம் பேசனதுக்கு அம்பத்தி ஒம்போதா இல்ல
பத்து நிம்ஷோ இல்ல பதனெட்டு நிமிஷத்துக்கு.
ஓ பதனஞ்சு நிம்ஷோ கொஞ்சோ அதிகமா பேசுனா நம்மளுக் காசு கூட வருது.
ஓகே செர் செரி. நீங்க அப்போ வீட்லருந்தே வேல பாத்தட்டு அதுத்து டெய்லியு
ஆமா டெயிலியு மேல வா சரியா இருக் பிள்ளைங்க வந்துட்டா பிள்ளைங்களா பாக்கதா தெரியாருக்
காலேஜு படிச்சிங்களா இல்லையா
ஆ முடிச்சி இருக்கே எம் எஸ் சி
எம் எஸ் சி முடிச்சுட்டு வீட்ல இருக்கீங்களா எம் எஸ் சி பி எஸ் சி முடிச்சு ஓன்னர்ஷிப் எடுத்தீங்ளே எப்டி அப்பா
நா பி எட் லா போல எம் எஸ் சி படிச்சதுக்கே இங்க வேலைக்கு அனுப்பல்ல இதுக்கு நா பி எட் லா பண்ணனுன்ட்டு பண்ணல பண்ற ஐடியாலா தா இருந்தே அப்றோ
ஆ ஆ ஆ அதா பி எஸ் சி பி சி எம் எஸ் சி எப்பா இதுக்கே நீங்க அஞ்சு வருஷோ படிச்சுட்டிங்களா
ஆமா
ம் அழகா நீங்க வேற எது ஜாப் டிரை பண்ணீங்கனா கூட தெரியு என்ன படிச்சல பி எஸ் சி எம் எஸ் சி ல
ஐ டி ஃபீல்டு தா நா படிச்சது ஆம்மா
ஓ ரெண்டுத்துலயுமே ஆர்ட்ஸ் அண் சைன்ஸ்ல
ஆ ஹ ஆர்ட்ஸ் அண் சைன்ஸ்ங்க
ங்க ஐ டி வேலையு உங்குளுக்கு கெடைக்குமேங்க கோடிங் எதும் படிச்சீங்களா அப்போ
உம் கோடிங் ஜாவா இது இது இதெல்லா படிச்சி இருக்கேல்லாது ஆமா டார்க் நெட்டு இதெல்லா படிச்சே போல எந்த வேலைக்குமே ஐ டி ஃபீல்டுக்கே போவல வேலைக்கே போவல நா வந்து ஒரு சிஸ்டம் ஒர்க்கு இந்த டெம்ப்ரவரியா பாத்துக்கிட் டு இருந்தே ஒரு ஒன் இயரு
ஹ
ஆன்லைன்ல சால்டிரி போட்டு குடுக்குறதுனு கவர்மெண்ட்டு ஆஃபீஸ்ல
ஆ ஆ ஆ
அது கொஞ்ச நாள் பாத்துக்கிட்டு இருந்தே அப்பறோ கல்யாண ஆனத்து அப் பறோ போகல்ல இப்பயிமே வீட்டுல இருந்து செல ஒர் க்கு அப்டி வாங்கி பாத்துகிட்டு இருக்கே சிஸ்டேம்ல
சோ டாட்நெட் எல்லா படிச்ச பினான்ஸ்ல நல்ல வேல இருக்குங்க பேங்கிங் சைட்ல எனக்கு இப்ப தான் கம்பெனி ஆ கோறஞ்சு டாட்நெட்லா பச்சீங்கென்னா
நீங்க ஸ்கூல் போகட்டியாதா கொஞ்சோ வேலைக்கு என்ன பண்ணணுன்னு யோச்சிட்டு இருக்கே முன்னாடி சின்ன பாப்பா வச்சுக்கிட்டே நம்ம எந்த வேலையு பாக் ஆ ஹ வெல்ல வேலைக்கு போக முடியாது வீட்ல இருந்து பாத்து குடுக்குற வேலையே பாக்கணு ரெகுலரா
இல்ல அதுதா இப்ப நெறைய ஐ டி சர்வீஸ் பேஸ்சர் கம்பெனிலே இப்ப நெறைய பேர்ர ஆள் எடுக்காங்ல்ல ஏ இப்ப டிங்க்சு எல்லாத்துக்குமே நீங்க என்னா அப்ளை பண்ணிட்டு நா வீட்டுல இருந்து உண்டுக்கிற மோட்டல் பாத்து
எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ல நம்ம வே என்ன எங்க அந்தா ஐ டி கம்பென்னு வேல பாக்கலல்ல
ஐ ட் கம்னெல்ல வேல பாக்கலா ஃப்ரெஷரா உள்ள போலாம்ல ஃப்செஷரா ஆ மாசோ எப்டியு ஆ
ட்ரெயினிங் குடுத் த்து தானே உள்ள சேப்பாங்க
ஆ ஆமா அதா ட்ரெய்னிங்ல நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணு அவ்ளோதான
நா
நீங்க பி எஸ் சி எம் எஸ் சி எனக்கு தூக்கி வாரி போடுது நா இப்பந்தா பி டெக்கே முடிக்க போறே
ம் பாப்போ நமக்கு எதுவா அது பாப்போ
ஆனாலு ஐ ஐடி ஃபீல்ட்லா படிச்சா ஜாவா டாட்னெஸ்ல்லா படிச்சா எங்கயோரு க்குங்க அதல்லா எனக்கு போன வாட்டி தா போன கம்பெனில ஒரு ஆஃபர் வந்துச்சு டாட்நெட்டு டாட் நெட்டு படிச்சம்னா கிட்ட தட்ட எதோ ட்வெல் லாக்ஸ் என்னமோ அந்த கம்பெனில ஆஃபர் பண்ணாங்க சேலரி பேக்கேஜு அப்போ டாட் நெட்லா நா இது வரைக்கு எனக்கு தெரியாது நா இங்க வந்து பைசான் தா நா படி ச்சுட்ருக்கே அப்ப திடீர்னுட்டு டா ட் நெட்டுனாங்கல டாட் நெட்டுனு லாங்வேஜு அந்த கம்பெனி ஆஃபர் பண்ணம்போதுதா எனக்கே தெரிஞ்சது டாட் நெட்டுனு அதுக்கப்றோ தா பாக்கம்போது அது எதோ ஆஸ்திரேலியா கம்பெனில பேங்கிங் ஃபினான்சியல் அந்த டா பண்ணிட்ருக்காங்கன்
ம் அதா கோடிங்கல்லா கத்துக்கிட்டா நல்லா வேலதா நம்ம ரிஸ்க்கெடுக்குறது இல்ல
ஆமா படிச்சுட்ருந்தீங்க எல்லா படிச்சுட்டு வீட்ல இருக்கீங்க ஆனா அப்றோ செரி இப்ப பிள்ளைங்கள் வந்து ஸ்கூல் போகைல இதுக்கு மேல நம்மொ நீங்க வேலைக்கு போய்ட்டு அதுக்கப்றோ வீட்டுக்கு வந்து அவுங்ள
இல்ல இல்ல இதுக்கு மே ல ஒரு ஆஃபர் பாத்து நம்ப இது பண்ண தா போனோ ஆனா வேலைக்கு போய் வெள்ல பார்க்க முடியாது ஏனா நம்பந் பிள்ளைகள கெளப்பிட்டு நம்ப கெளம்பி பறக்க பறக்க ஓடி ட்டு திருப்பி வந்து இந்த பிள்ளைங்ள பாக்குனா நமக்கு செட்டாகாது பிள்ளைங்களுக்கு தானே கஷ் பட்றோ அத ஏ அந்த பிள்ளைங்கள போட்டு அலக்களிக்கணு அப்டின்ட்டு யோச்சுட்ருந்தே ஏனா எங்க ஹஸ்பண்ட்டு வேல பாக்குறாங்க இப்ப நானு போனனா பிள்ளைங்ள பாக்க முடியாது அதனால செரி வீட்லருந்து என்ன வொர்க்கு முடிதோ பாத்துக்க அப்டின்ட்டாங்க படந்தாலே
ம் ம்
நம்ம வீட்ல உக்காந்து பாத்துட்டோனா அதே இது ஒரு ரெண்டாயிரோ மூணாயிரோ கம்மியா வந்தாலு வீட்லருந்து பாத்துட்டோனா நம்ப அலச்சல் இல்ல அது மிச்சோ தானே நமக்கு
ஓ சேர் சேர் சேரி
ம் அதனால பாத்துக்கிட்ருக்கே இல்ல இல்ல அவுங்க கவுர்மென்ட் ஸ்டாஃப்ஃபு
சொல்லிருக்லா மேம்
டியூஷனா டியூஷன் வந்து நமக்கு டைமிங் செட் ஆகு ஆ அவுங்க கவுர்மென்ட் ஸ்டாஃப்பு
ஓகே ஓ
ம் அந்த ஆன்லைன்